ஹலோ?
அ ஆ ஆ கேக்குது தோழி. நீங்க எப்டிர்க்கிங்க?
ஓகேம்மா நல்லா இருக்கோம்ப்பா நீங்க நல்லாருக்கீங்களா
நல்லா இருக்கே தோழி அப்றம்
நைட் பிளைட் ஒரு பக்கோ போய்கிட்டே இருக்கு அது கூட நம்மளு பின்னாடி நடந்து போயிகிட்டே இருக்க வேண்டியதா
நடந்து போற மாரியா இருக்கு ஓடுற மாரில இருக்கு டக்கு டக்குன்னு படுது ஒரோலோ
ஆமா
அதே நம்ப ஸ்கூல் டைம்ல ஆமா ஸ்கூல் டைம்ல நம்ம யோசிப்போ ஐயோ இன்னக்கி சீக்கிரோ போயுனு போயிடணு இந்த பீரியட் டக்குன்னு போயிடணு டக்குன்னு போயிடணு நெனைப்போ அந்த டே ஸ்லோவா போவு ஆமா ஆனா இப் பாரீங்களா ஒரு ஒரு டேவு டக்குன்னு இப்டின்றதுக்குல்ல அன்னக்கி தேதி இப்பதா எழுந்த மாரி இருக்கு அதுக்குள்ள சாயங்காலா ஆயிடுது திடீர்னு பாத்
அத ச சண்டேன்னு இருக்கு பாத்தீங்களா சண்டேன்னு ஒரு நாளு அதெல்லா வந்துச்சுன்னா காலேல அப்டியே எந்திரிச்ச மாரிதா இருக்கு அதுங்காட்டு மத்தியானம் ஆயிரு அதுங்காட்டு சாயந்தரோ ஆயிரு அதுக்கால காலேல அய்யயோ அஞ்சி மணி எந்திரிக்கனுமேன்னு ஒரு பயமே வந்துரு எனக்கெல்லா ஐயோ காலேல எந்திரிக் கணுமா அப்டின்னு சொல்லிட்டு காலேல எந்திரிக்கவே முடியாம எந்திரி கது அவ்வளோ ஒரு இதாதா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு காலேலயே என்ன காலேல வெள்ளன எந்திரிக்கிறது
ம் அது இல்லாம நம்மளுக்கு என்ன தோணு ஐயோ இன்னிக்கி என்ன ஐயோ இன்னிக்கி இது செய்யலாமா அது செய்யலாமா நீங்க கரெக்ட் பண்ணி வச்சிர்றீங்க இன்னக்கி இதுதா அப்டி சொல்லிட்டு ஆமா கொஞ்சோ டெய்லி ஒரு ஒரு எங்க வீட்ல ஒரு டெய்லிக் கு ஒரே ரெசிபினா எங்க வீட்ல திட்டுவாங்க என்ன எப்ப பாத்தாலு இதே செஞ்சுட்டு இருக்கீங்க அப்டின்ட்டு சோ வந்து நம்ம என்ன யோசிக்கணு இத செய்யலாமா அத செய்யலாமா வீட் ல அதுவு இருக்கிறத வச்சு செய்யணு அப்டின்றப்ப அதுக்கடுப்பாகு
இல்ல நம்மளுக்கு முன்னாடி யோசிச்சா தானப்பா கரெக்டா இருக்கு அஞ்சி மணிக்கு எந்திச்ட்டு நம்ம யோசி ச்சிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கங்க பாதி டைம் ஓடி போயிரு எனக்கு அதனால நா முன்னாடி நாளே யோசி சிருவே என்ன செய்யணு சொல்ட்டு சில நேரங்கள்ல வெங்காயல்லா கட் பண்ணி வச்சிருருவே புளிகொழம்புனா வெங்காயல்லா கட் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல போட்டு வச் சிருவே காலேல எந்திரிக்கிறமா ஃப்ரெஷ்ஷா அப்டியே எந்திரிச்சி அரச்சி அப்டியே கொழம்பு வச்சிட வேண்டியதே
ஒங்களுக்கு வந்து நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க இத்தன வருசோ ஒங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நானு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனா நா இன்னு கல்யாணோ கூட பண்ணல
இல்ல அப் அப்டிலா இருந்தோம்ப்பா ஒரு வேல கூட பண்ணாம தான இருந்தோ நம்ம வீட்லயு நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாஸ்டல் தாப்பா
ம்
ஹாஸ்டல் தா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாஸ்டல் தா அது எங்க குடும்பல்லா பாத்தீங்கன்னா பெரிய குடும்போ கொழுந்தனாரு நாத்தனாரு பசங்க மாமியாரு மாமனாரு பாட்டியம்மா எல்லாரு இருப்பாங்க அத்தன பேத்துக்கு அதா எங்க வீட பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கி சப்பாத்தி போடுன்னு சொல்லிட்டன்னா எனக்கு பாதி உயிர் போயிரு
அம்
கிட்டத்தட்ட ஒன்ற கிலோமாவு பெசயணு சப்பாத்தினா ஒன்னு ரெண்டுல்லா சாப்ட மாட்டாங்க ஏ கொழுந்தேல்லா நல்லா சாப்டுவாரு ஆம்மா ஒன்ரை கிலோ மாவு போட்டு பெச ஜென்ன எங்க மாமியார் வந்து கேட்பாங்க ஏம்பா செய்யவா அப்டின்னு கேப்பாங்க அப்ப நம்ம என்ன செய்வோ இல்லத்த வேணா அப்டித்தான சொல்லுவோ அவ்வளதா வேணான்னு சொன்ன போயிருவாங்க அவங்க வாட்ல
யாராது ஹெல்ப் பண்ண வர மாட்டாங்க
ஐயோ யாரு வர அதா சொல்றே இல்ல யாரு இருக்க மாட்டாங்கன்னா நா பாட்டியம்மா ஒருத்தவங்க தேங்கா எடுத்து குடுப்பாங்க பாத்தரோ வெளக்கி குடுப்பாங்க அவ்ளதா பாட்டியம்மா ஏ மாமியாரல்ல பக்கத்துலக் கூட வர மாட்டாங்க ஒரு வேலயு நடக்
ஏய் கூட்டு குடுபன்றீங்க இத்தன பேரு இருக்காங்க அப்போ ஒ யாருமேவ வர மாட்டாங்க
அது தாண்டா நாத்தனார் இங்க இருக்க மாட்டாங்க நாத்தனாரு இருந்தா செய்வாங்க நா த்தனார்லா இங்க இருக்க மாட்டாங்கல்ல அதா நாத்தநாரு பசங்க ரெண்டு ப சங்க இங்கதா இருப்பாங்க எங்க வீட்ல தா இருந்து படிச்சிட்சுக சோ எல்லாத்யு நம்பதா பாக்ணு ஒன்றக் கிலோ மாவு போட்டு பெசஞ்சன ஆறு மணிக்கு சாய்ந்திரோ உக்காந்தேனா நைட்டு ஒன்போது மணி ஆ வு பாத்துக்கங்க குருமா வச்சு அ சப்பாத்தில்லா போட்டு முடிக்கிறதுக்கு
இத்லென்னன்னா உங்களுக்கு தா கஷ் டமாருக்கு நம்ப டெய்லியு சமை டெய்லி இதே வேலயாருக்கு டெய்லி கால்ல மதியோ சாய நைட்டு இப்டி இந் இதுலயே நீங்க ஊரி போய்டுவீங்க அப்புறோ
அய்யய்யோ அதுக்கப்பறோ நா வேலைக்கு போனப்பர தா கொஞ்சோ நா ரிலாக்ஸ் ஆன பாத்துக்கங்க வே வீட்ல இருக்குமாபோத் வேல இருந்துகிட்டே இருக்கு இதே நா வேலைக்கு போனேன் வச்சுக்கேங்கல அங்க ஃபிரியா ஆசாது எனக் கெடைக்கு லஷ்ஷர் வேல கெடைக்கு இல்லையா டீச்சரா ஒர்க் பண்ணிட்டுருந்த அப்ப ந காலில எல்லா வேலையு முடிச்சு அங்க போனனா அப்பா எப்படா ஸ்கூல்ல போய் அப்பாடானு பாப்பாவா கொண்டொய் விட்டுட்டு அப்பாடானு உக்கார மாரி இருக்கு எனக்கு
ம்
கை அப்ன போயி அட்டணன்ஸ்ல போயி கை சைன் பண்ணிட்டு அப்டியே அப்பா அப்பதா ரிலாக்ஸா உக்காறது காலைல இந்த ஃபஸ்ட்டு பீரியட் ஃப்ரீனா இன்னு சந்தோஷமா இருக்கு எனக்கு அப்போ தா போய்ட்டு காலைல ப்ரேக் பஸ்லா சாப்பிடுவ நானு எடுத்துட்டு போயி ஏன்னா வீட்ல சாப்பிட முடியாது இல்லையா அதனால காலைல நானு எ ஃப்ரெண்டு எ ஃப்ரெண்டு அ அதுவு எடுத்துட்டு வந்துரு நாங்க ரெண்டு பேரு அ ஃபஸ்ட்டு அத ஃபாஸ்ட்டு பீரியடு எப்பவுமே மேக்சிமம் ஃபீரியா இருக்கணுன் வேண்டிக்கிருவோ பாத்துக்கங்க ஃபஸ்ட்டு பீரிட் ஃப்ரீனா சாப்டர்ல ஃபஸ்ட்டு பீரியட் ஃப்ரீ இல்லனு வெச்சுக்கங்க அது க்ளாஸ் டீச்சராலா போனோம்னா ரொம்ப கஷ்டோ பத்து மணிக்குதா வந்து சாப்பிட முடியு ஏன்னா பஸ்ட்டாரு எப் ஆமா எப்பய்மே ஃபஸ் ஸ்டாரு க்ளாஸ் இருக்கு ப்ரையரு முடிஞ்ச ஒடன அட்டனன்ஸ் எடுக்கணு அட்டனன்ஸ் எடுத்த ஒடனே அப்படே க்ளாஸ் டீச்சர் ஒக்காந்தறனு அப்ப ஃபஸ்ட்டாரு எப்படியோ வந்து பத்து பத்துக்கு தா முடியு அ பத்து பத்துக்கு வந்து அதுக்கப்புறந்தா காலைல டிஃபன் சாப்பட முடியு நாங்க
ம் டீச்சர்லா இருக்காங்க எக்ஸ்டா க்ளாஸ் லா இந்தா எனக்கு குடுங்க எனக்கு குடுங்கன் தா வந்திருக்காங்க
ஏ நாலா அப்படித்தாம்பா கேட்டு வாாங்குவே எனக்கலா இங்க்லீஷ்க்கு புடிச்சு எல்லாத்தியு கேப்பே எப்பா பீரியட் இருந்தா தாங்கப்பா தாங்கப்பானுவே ஏன்னா இங்க்லீஷ்லா ம் நம்ம
அவ்ங்குளுக்குமே
கஷ்டந்தா அந்த ஒரு பீரியடு ஃப்ரீயா இருக்கு அந்த ஒரு பீரியடு நம் கேட்டு அதுவு என்ன பிள்ளைங்க படிக்கணுன் நெனச்சி நம்ம வாங்குறோ
ம்
ஆ அ ஏன்ன நம்மள கேப்பாங்க இல்லையா மார்க் வாங்கலன்னா நம்மள தா கேப்பாங்க ஏ மார்க் கம்மியாச்சு அப்டின்னுவாங்க
ஆமா என்னனா ஸ்டாடிங்ல வந்து தெரியாது ஆனா இப்ப வந்து நம்பளுக்கு வந்து அந்த ப அந்த இப்ப அந்த லெசன்சே ஃபுல்லா முடிக்கலனா தா ரொம்ப கஷ்டோ எப்படா ப்ரீயா இருக்கு எல்லா எந்த ப்ரீடு ஃப்ரியா இருந்தாலு போய்ட்டு டக் டக்னு நடத்தி அது இல்லாம படிக்க வைக்கணு எல்லா கொ ஒரு ஒர்த்தங்க ரெண்டு பேருனா பரவால ஒரு க்ளாஸ் குள்ள ஒரு இருவது பேரு நுப்பது பேரு எல்லாம்
ஆ கம்மியா சொல்றீங்க எங்கஸ் க்ளாஸ்லெல்லா அம்பத்தஞ்சு பிள்ளைங்க இருப்பாய்ங்கப்பா ஒரு செக்க்ஷனுக்கு அம்பத்தஞ்சு பிள்ளைங்க
எல்லார்மே படிக் மாட்டாங் ஆனா அதுல வந்து கொ ஒரு ரெண்டு மூணு பேர் நல்லா படிப்பாங்க ரெண்டு பேரு மீடியமா இருப்பாங்க பாதிக்கு பாதி பேரு
இல்ல அம்பத்தஞ்சுல பத்து படிக்காது ஒண்ணுமே படிக்காது அப்பிடி இருக்குங்க ஒவ்வொரு க்ளாஸ்லையுமே அம்பத்தஞ்சு இருபாங்க அம்பத்தஞ்சுல பத்து வந்து ரொம்ப மோசமா இருப்பாய்ங்க
அவுங்கள வந்து நல்லா
ஆமா அவுங்கள வந்து நம்ம ட்ரெயின் பண்ணணு அதுதா நம்ளோட வேலையே படிக்கிற பிள்ளைங்க படிச்சுக்கிருவாங்கே மீடியமா இருக்கிறது கொஞ்சம் அதயும் புடிச்சு உட்கார வைக்கணும் ஏன்னா நம்மப்பா மேம் பாக்கல நம்ம வாட்ல திரில்லான்றத் திரியுங்க சிலன் இதுக அந்த கடைசியையும் மீடியமே நம்ம உட்கார வச்சுக்கிட்டே இருக்கணும் எப்பவுமே அது ஒரு ரிஸ்க்கான வேலை தான் நம்பளுக்கு என்ன ஆனா இருந்தாலும் நல்லாருக்கும் இப்பெல்லாம் பாத்தா இந்த இப்ப என்கிட்ட படிச்ச பிள்ளைங்க வந்து நர்ஸா வேல பாக்குதுங்க ஒரு ஹாஸ்பிட்லு போகும்போது இல்ல ஃபோன் பண்ணி நம்மள்ட்ட பேசும்போது அது ஒரு சந்தோஷம் நம்ளுக்கு என்ட படிச்ச பொண்ணு டாக்ட்ரா இருக்கா ஒரு பொண்ணு அவுங்க அம்மா போவுபோது பாப்பாங்க பாத்துட்டு மேம் நல்லாருக்கீங்களா மேம் பாப்பாங்க ஒர்க் பண்ணுற மேம் மிஸ் பன்னுவ மேம் அப்டின்லாம் சொல்லுவாங்க அது கொஞ்சோ நல்லா இருக்கும் நம்மட்ட படிச்ச பிள்ள ஒரு பிள்ள டாக்டரா இருக்கே அப்டின் சொல்லிடு சந்தோஷமா தான இருக்கு அதுவும் அதா அது வந்து வளியில போ ம் வளியில போகும் போது அந்த ஒரு பொண்ணு எப் அ அந்த பொண்ண தா எப்பமே நியூஸ் வாசிக்கிது நா ரெடி பண்ணி வச்சிருப்பே இங்லீஷ் நியூஸ் வாசிக்றதுக்கு அந்த பொண்ணு போம்போது அவ அந்த பொண்ணோட பொண்ணு் அ அத வந்து எனக் விஷ் பண்ணுச்சு விஷ் பண்ணன்னொ அந்த பாப்பா வந்து கேக்குது என்ன அப்டின்ட்டு ஒடனே உனக்கு எப்படி மேம் இருக்காங்க அது மாதி இவுங்க எனக் கு மேம் அப்டின்னு சொல்லிட்டு போறா அவுங்க பொண்ணுட்ட
ஆ
அதெல்லா அதெல்லா ஒரு சந்தோஷொ தான் நமக்கு யாருன்னே தெரியாது எங்கேயாது வெளியில பெயிருப்போம் திருவிளாவுக்கோ எதுக்கு ஒன்னு போயிருப்போம் அங்க பாத்து நம்மள பாத்து மேம் நல்லாருக்கீங்களா மேம் அப்டின்னு விஷ் பண்ணும் போ து எனக்கு யோசனியா இருக்கும் ஐயோ இந்த புள்ள யாரு அப்டின்ட்டு ஆனா அந்த பிள்ளட்ட போயி நம்ம கேட்க முடியாது யாரு அப்டின்ட்டு ஆ நல்லா இருக்கேன்ப்பா நீ நல்லா இருக்கியாப்பா அப்டினு
அது இல்லாம எங்க போனாலு அ குட் மான்னிங்கு இந்த மாரி எல்லா ஏ பாத்தன்னா சிரிப்பாங்க அந்த ஒரு ரெஸ்பெக்ட் இருந்துட்டே ருக்கும் அதுவே கொஞ்சம் கெத்தாவும் இருக்கும்ல்ல
அதுவு ச கண்டிப்பாப்பா மத் த்த எந்ததுல டிபாட்மெண்ட்ல அந்த மாரி இருக்காது பாருங்களே அந்த டீச்சர்ஸுக்கு மட்டுந்தா என்னா எப் எப்பனாலு பேன ரீசெண்டா கிரௌண்டுக்கு வாக்கிங் போவு நானு ஏ பரந்தயாரு லீவ்ல போயிட்டு இருந்தோம் அந்த பொண்ணு யாருன்னே எனக்கு தெரில அதுவா வந்து மேம் நல்லா இருக்கீங்களா மேம் நா உங்கட்ட படிச்சேங் மேம் அப்டின்றா அவ எந்த செட்டுன்னு எனக்கு தெரியாது அப்டியாப்பா நல்லா இருக்கியாப்பா என்னப்பா பண்ற அப்டி இப்டினு சொல்வ அப்டி ரெண்டு பேர பாத்து நா பேசுனே ஆனா அந்த ரெண்டு பேரும் ஏன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷோ நா வேல பாத்திருக்கே பதின ஞ்சு வருஷத்துல வந்து ஒண்ணு ரொம்ப நல்லா படிக்கிற பிள்ளைய எனக்கு தெரியு இல்ல ரொம்ப மோசமா படிக்கிற பிள்ள க்ளா க்ளாஸ்ல சேட்ட பண்ற பிள்ளைங்கள தா எனக்கு நல்லா தெரியு ஓரளவுக்கு தெரியு அ மடையில இந்தய ஆவரேஜ் ஸ்டூடன்ஸ்லா அவ்வளவா எனக்கு மறந்துருவே இல்லயா எத்தன செட்ட நம்ம அனுப்ச்சிருக்கோ இல்லயா அதனால என க்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது ஆனா அவைங்கள அவைங்க பாத்துட்டு வந்து கேப்பாய்ங்க இப்போ ரீசென்டா என்ன பண்ணோனா அந்த இந்த ரீல்ஸ் எல்லா போடுறாங்களப்பா அந்த ரீல்ஸ் எல்லா போடம் போது ஏதோ ஸ்கூல பத்தி ஏதோ போட்ருந்தாங்க யாரோ அதுக்கு கீழ வந்து பாத்தீங்கன்னா அதுன எனக் கீழ அதுக்கு கீழ பாத்தீங்கன்னா ஏன் பேரெல்லா போட்டு இந்த மேம் எனக்கு பிடிக்கும் இந்த மேம் புடிக்கும் அவங்கள புடிக்கும் இவங்கள புடிக்குனு அந்த பிள்ளைங்க எல்லா கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க பாத்துக்கங்க
ம்
அத ஒரு பொண்ணு எடுத்து எனக்கு அனுப்பிருக்கு ம் இந்த மாதி பக்கத்து வீட்டு பொண்ணு அந்த பொண்ணு அவளு ஏன்கிட்டதா படிச்சா ஆ அவள வந்து எனக்கனிப்பிருக்கா ஆன்ட்டி இந்த மாரி பாருங்க ஆன்ட்டி எல்லாரு உங்களையு புடிக்குலா சொல்லி போட்ருக்காங்க ஆன்ட்டினு கமண்ட்ஸ்ல போட்ருக்காங்க ஆன்ட்டி அப்டின்னு போட்டுக்காமிக்கா சோ அதெல்லா கொஞ்சோ நம்மளுக்கு ஒரு ப்ரௌடா தான இருக்கூ அதெல்லா கே பாக்கும் போது பிள்ளைங்க எல்லா பரவாலம் ம் நம் ஞாபு இன்னு ஞாபு வச்சு போடுறாளுகல்ல புடிக்கு இந்த மேம புடிக்கு இங்க்லீஷ் மேம் பிடிக்கு நர்சிங் மேம் பிடிக்குண்ண மோது
போ அவுங்க ஒரு சாதன பாத்தீங்கனா வந்து இந்த மாரி நம்மு கூட் படிச்சவங்க வந்து நம்ள புடி கோ இந்த மாரி அவுங்க இந்த மாரி ஒரு பொசிஷன்ல இருக்காங்க இதெல்லா இதெல்லா தெரிஞ்சுக்கிறப்ப தா இப்டி ஒரு சாதிச்ச மாரி
ஆ அது வந்து ஆன்வல் டே அன்னைக்கி பா ம் ஆன்வல் டே அன்னைக்கு என்ன பண்ணுவாய்ங்கனா ப்ரைசஸ் தருவாங்க டீச்ஜர்ஸ்கு வந்து அப்போ பாத்தீங்ன்னா அவீய்ங்க க்ளா அவீய்ங்க புடிச்ச டீச்சர்ஸ்குலா பயங்கரமா க்ளாப் பண்ணுவாய்ங்க பா அதுலே தெரிஞ்சு போய்ரு அஸ் இந்த பிள்ளைங்குளுக்கு யா யார பிடிக்கு யார புடிக்காது அப்டீன் சொல்லிட்டு அது ஒரு இதா வச்சிருப்பாய்ங்க ஒரே மத்த பேர்ம்ன டீச்லா கேப் பாங்க ஏ என்ன நீ போனோனே பிள்ளைங்கெலா பயங்கரமா கை தட்டுதுங்க கட் தட்ட சொல்ட்டு போனியா அப்டினுவாய்ங்க பெர்ம்னன் டீச்சர்ஸ்லா இருப்பாங்க இல்லயா அவுங்க கேப்பாங்க அப்டி ஏன் மிஸ் நீங்க வேற நாங்க எதுக்கு அதெல்லா போய் செய்ய அப்டின் அவைங்களுக் புடிச்சிருக்கு அவீய்ங்க தட்டுறாய்ங்க அம் அவீங்கிளுக் புடிச்சிருக்கு அவீய்ங்க தட்டுறாய்ங்க அப்டின்னு இன்னொன்னு இந்த மாரி டிரைனிங்லா அனுப்புவாங்க டீச்சர்ஸ்ஸ அப்டி ட்ரைனிங் நாங்க அனுப்பமோது பாத்தீங்கனா என்னோட டீச்சரவே நா போய் பாத்திருக்கே எனக்கு சொல்லி தந்த டீச்சர் அங்க ட்ரைனிங்கு வருந்துருக்காங்க அப்போ நா அவுங்கள போய் பா த்து பேசுன மேம் இந்த மாரி நா இங்க படிக்கிறேனா அப்ப அவுங்க சாப்பாடுல ம் அ பஃபே சிஸ்டம் தான அவுங்குளே சாப்பாடுலா எடுத்துட் வந்து எங்க கிட்ட குடுத்து இந்தாப்பா சாப்புடுப்பா அப்டினா சொன்னது அதுவே எனக்கு அதுவு சந்தோஷமா இருக்கு ஓகே நம்ள தெரிஞ்சனால்தா நம்மள நம்ம இருக்க நல்லாது இருக்க போய் தான அவுங்க வந்து நம்மள்ட்ட பேசுறாங்க அப்டின் சொல்லிட்டு சோ அதுவு கொஞ்ச நல்லா இருக்கு நம்ம டீச்சர்ஸ்ட்ட இப்போ இப்ப ரீசன்டா என்னனா என்னோட என்கிட்ட படிச்ச பொண்ணு அந்த பிள்ளையோட பிள்ளைங்க வந்து டியூஷன் வராய்ங்க இப்ப ஏங்கிட்ட
ஓ நீங்க என்னமு ஆனா இந்த பொசிஷன்லே இருக்கீங் பாத்தீங்ளா
ஆ நம்ளுக் அதானையா வேணு ஒரு நாலு பேத்துக்கு சொல்லி தரது
சரி நம்ப ஆ நா அப்ற பேஸ்றே உங்கிட்ட ஆ ஓகே பா ம்